ஆஹ் சொல்லுங்க எப் பிடி இருக்கீங்க அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க பாதிலயே மீன் கொழம்பு
ஆமா கொஞ்ச வேலையா வந்துருச்சு பைய வேர கூப்பிட்டனே அழுதா சரி அதனால போயிட்டே அப்புற எப்டி இருக்கீங்க
உம் நல்லா
பேசி ஒரு ஒரு வாரத்துக்கு ஆயிடுச்சு. அப்புற அதுக்கப்புற மீன் கொழம்பு வச் வந்துச்சுங்களா நா சொன்னா மாரி
ஆஹ் நீங்க சொன்ன மாதிரியு வச்சே கடைசியில நா பண்ற மாதிரி நா கொஞ்ச ஆட் பண்ணிட்டங்க
சரி சரி நீங்க எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க
நானா நா அதா அதா ஃபஸ்ட் வந்து சின்ன வெங்காயந்தா போடுவே நானு எப்பயுமே சின்ன வெங்காயம் அது நல்லா இது பண்ணிட்டு அதா முதல்ல கடுகு ஜீரக அதெல்லாம் போட்டுட்டு அது கூடவே வடவ இருந்தா அது போட்டுருவே அப்டி இல்லனா கடுகு ஜீரகம் போட்டுட்டு பூண்டு அதுலே நல்ல ஃப்ரை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில
புரியல புரியல ஒரு நிமிஷம்
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க கண்ட்டுனியூ பண்ணுங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க அதனா கொஞ்சோ கட் பண்ணிட்டு வராதுக்குள்ள இது ஆயிச்சு கவனிக்கல சொல்லுங்க
ஆ அதாங்க ஆமா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் உரிச்சு வச்சுப்பேன் தக்காளி க பண்ணி வச்சுப்பே
ம் ம் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தா போடுவீங்களா நான் சின்ன வெங்காயம் போட்டாலுமே கொஞ்சோ பெரிய வெங்காயமு போடுவே அப்பதான் கொஞ்சோ குவான்டிடி கிடைக்கூ சின்ன வெங்காயம் நெறைய போடுற மாறி எவ்ளோ டைம் எடுக்கறது
ம்
இருக்கிறதுக்கலா ஆனால கொஞ்சோ அது ம் டேஸ்ட் கொஞ்சோ நல்லா குடுக்கூ இது கொஞ்சோ போட்டாலும் பெருசும் கொஞ்சோ போடுவே
அத நீ் நீட் வா கட் பண்ணி போட்ட அதுவு கொஞ்சோ நல்லா இருக்கூ க்கொல்ல
ம் ஆமா
இது போடுவாரு ஆ அதுக்கப்பறமா வெந்தயம் கொஞ்சோ ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சோ லைட் ட்ட ஸ்மெல் வர வரைக்கூ பண்ணிட்டு அதுக்கப்பறமா ஹ வ அது வதங்கனதுக்கு அப்பறமா தக்காளி ஆஹ் வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு போட்டு அப்பறோ கருவேப்பில நறைய போடுவே கருவேப்ல அப்றோ அது கொஞ்சோ நல்லா புரவுன் லைட் பரவோன் வந்தவுட
சின்ன வெங்காயத்த முழுசா போடுவீங்ளா இல்ல அதையு கட் பண்ணி போடுவீங்ளா குட்டி குட்டியா ம் ம் எனக்கு முழுசா போட்டா புடிக்காது அது ஒரு ஹாஃபா கட் பண்ணாதா பாதியா கட் பண்ணாதா கொஞ்சோ நல்லா வேகோ உள்ள இல்லனா ஒரு மாரி பச்சயா இருக்கா மாரி இருக்காது
இல்ல அது நல்லா இப்போ எண்ண பிரிஞ்சு வரும்போது அது நல்லா குட்டியாய்டோ சுருங்கிடோ அப்டே
செர் செரி
ஆ அந்த அளவுக்கு வெந்துருல அதனால நல்லா வதங்கிட்ட அப்றமா அ புளி கரச்சி வச்சிருப்போ ல அது பிளஸ் அந்த இதுல்லா மொளகாத்தூள் வீட்டு மொளகாத்தூள் தா அது போட்டுட் ட்டு மஞ்சதூள் இதெல்லா போட்டு கலந்து வெச்சுட்டு அது நல்லா வதங்ன உடனே ம் வேற காய் எதா இருந்தா போடுவோ அப்டி இல்லன்னா காய் இல்லாமனா ஏ நாங்க ரெண்டு பேரு தான அடுத் பசங்கெல்லா வந்து அ மெளகா ஆ காய் ம் வந்து இந்த காய் தா பேரு என்னங்க உருளக்கெழங்கு இருந்தா போடுவாரு
இன்னாங்கா சொல்றீங்க மீன் கொழம்புல உருளக்கெழங்கா
ஆ போடுவாங்க ஒரு டைம்
நல்லா இருக்குமாங்க முருங்கா போடுவாங் முருங்கா சூப்பரா இருக் இப்போ ஏனா எங்க வீட்ல எங்க அம்மாக்குலா புடிக்காது முள்ளங்கியா
ஆமா முள்ளங்கி
முள்ளங்கி வந்து எற கொழம்புல போடுவோ நாங்க ஆனா மீன் கொழம்புல்லா ஒன்லி கத் திரிக்கா அது பேர் என்ன மாங்கா அப்பறோ திருநெல்வேலி சைட்ல இருக்கவோங்க வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி சைட்ல இருக்கவோங்க முருங்கா போட்டு ரெ ரெசிபி போட்டாங் ஒரு வாட்டி அத பாத்துட்டு ஒன் டைம் போட்டே நானு இதுல
ம் ம் ம்
கொழும்புல அதனால புளிப்பா சூப்பரா இருந் துது ஆனா எங் வீட்ல யாருக்கு புடிகலென்டாங்க நீங்க முள்ளங்கி உருள கெழங்குலா சொல்றீங்கல
முள்ளங்கி போடுவோ உருளக்கெழங்கு வந்துதா யூ டுயூப் சேனல்ல அ அது வந்துதா நாங்க பாத்து பண்ணோ
நல்லா இருந்துதா ஸ்மெல்லெல்லா முள்ளங்கி சாதாரணமா ஸ்மெல்லு ஒரு மாரி இரு க்கு
இல்ல நம்ம கார கொழம்புக்கு போடுறா மார் தான
அ நீட் நீட்டா கட் பண்ணுவீங்ளா இல்ல ரவுண் ரண்வுடாவே
ஆமா ஆமா சின்னம் இல்ல இல்ல அது பிஞ்சு முள்ளங்கியா இருந்ததால சின்னதா கட் பண்ணியு போட்டோ கரெக்டா இந்துச்சு
உம் நா கொட மொளகா போட்ருக்கே இந்த பஜ்ஜி மொளகா போல்லா ப்ச் கொஞ்சொ பெருசு பெருசா அதெல்லா கொஞ்சொ நல்லாருக்கு மீன் கொழம்புல ஆனா உருளக்கெழங்கு முள்ளங்கில்லா நா போட்டு கேள்வியும் பட்டதில்ல
ட்ரை பண்ணலாம் எப்டி நம்மதான எப்டி இருக்குன்னு ட்ரை
ஆனா இந்த ஆந்திரா சைடுல்லாம் போட் அப்புறம் ஆந்திரா பீஹார் அந்த சைட்ல எல்லா நான் இந்த இந்த சும்மா அந்த வீடியோங்கள்ல பாக்கறதுதான் எண்ணைலியே போட்டு உருள கிழங்க ம் வதக்கிட்டு வ வறுத்துட்டு அப்புறொம் மீனையும் வறுத்துடுறாங்க அதுக்கப் அப்புறமா கொஞ்சோண்டு எண்ண ஊத்தி கடுகு போட் டு தக்காளி வெங்காயம் போட்டு அப்புறொ அதுல புளி தண்ணிய ஊத்தி மொளகாத் தூள போட்டு இத போட்டு எறக் கீறாங்க அது என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல ஒரு வாட்டி செஞ்சு பாக்கணு சரி நீங்க சொல்லுங்க நா எடையில எடையில கொஞ்ச டிஸ்டர்ப் பண்றே போல
பண்ணுவாரு மெய்னா கத்திரிக்கா கொஞ்ச யூஸ் பண்ணுவாரு ஆனா ரெண்டுமே ஆமா ஆமா ம் ம் எங்கங்க அந்த டைம்ல நா வந்து சண்டேஸ்ல தான அது பண்ணுவோ அப்ப வந்து பசங்களுக்கு தா தலைக் குளிக்க வெக்கணு ஆஹ் அன்னைக்கு ஒரு நாள்லீவுன் ரால அது கரெக்டா இருக்கு நா இது மாரி பண்ணா அவுங்க அது பண்ணுப்பாங்க ஆமா ஆமா ஆமா மாரி பண்ணா கொஞ்ச ஈஸியா முடிஞ்சிடும் அதுக்கே எங்களுக்கு வந்து
நாள் மீன் கொழம்பு செய்வீங்க நான்வெஜ் செய்வீங்க
ரெண்டு வாட்டி
ரெண்டு வாட்டியா சேரி சேரி
ம் இப்போ குறஞ்சிருச்சுங்க வந்து ம் கொஞ்ச ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா பையனுக்கு அதனால சாப்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க
ஆ ஆ
கொறஞ்சிருக்கு இப்ப அந்த சிக்கன்ல்லா செய்சி சாப்டுறதே இல்லங்க ம் அதே மாரிதாங்க மீன் அதுக்கப்பறமா மீன் கொழம்புல நல்லா எல்லாமே கொதிச்சு வந்த உடனே மீன் போட்டுட்டு கடைசியா வந்து ஜீரகத்தூள் போடுவாங்க அப்பவே ரோஸ் பண்ணி பண்ண அது கொஞ்ச நல்ல ஃபிளேவரா இருக்கு நல் ஆ அப்புறம் கொதிச்சு அந்த மீன் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிட்டா அதுக்கப்பறம் ஆனா அப்ப சாப்படுறத விட நைட்டு அல்லாம் அதுக்கு மறுநாள் அது மாதி சாப்ட்டா உன்னு நல்லா டேஸா இருக்கு
ம் ம் பழைய சாத எல்லா சாப்டுவீங்களா
ஆ பழயசாதம் சாப்டுவாங்க ஆமா ஆமா பழைய சாதம் சாப்டுவாங்க ஆனா எனக்கு பழைய சாதத்தல வந்து அது சொல்லுவாங்கல்ல அது மாரி புடிக்காதுங்க அது வந்து நான் வந்து மோர் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். மிக்சில போட்டு அடிச்சிட்டு தயிரு அதுக்கப்பறம் அதுலயே அதுக்கப்பறம் கொழம்புல இருந்துச்சுன்னா அதுல ஊ ாடி பிடிக்கும் அந்த மாரி உங்களுக்கு
நான் எனக்கு பழைய சாதம் எல்லாம் சாப்பிடுவேன் பட் ஆனா அதுக்குன்ட்டு ஒரு எப்படி சொல்றது தோணுச்சுன்னாதான்
உம் உம் உம்
இருந்தா சாப்பிடுவேன் தயிர் ஊத்தி நல்லா பெசஞ்சு இந்த மாரி கருவாடு வறுத்த கருவாடு தொக்கு அந்த மாரி எதினா இருந்தா மீன் கொழம்பு இதெல்லா இருந்தா நல்ல சூப்பரா இருக்கும் வேற என்னாலா சமைக்க தெரியு உங்களுக்கு மீன் வறுப்பீங்களா மீன் மீனுக்கு எதுனா ஸ்பெஷலா மசாலா போட்டு வறுப் பீங்களா
ஸ்பெஷலா மசாலானா நாங்களே ரெடி பண்ணிதா அரைப்போ உ
அதுதா வீட்டு கொழம்புத் தூளு
இல்ல இல்ல அது தனியா இருக்கோங்க அது இல்லாம ஆமா ஆமா ஆமா காஞ்ச மெளகாலா வறுத்துட்டு மல்லி காஞ்ச மொ ளகா
அப்பத்திக்கா இல்ல ஸ்டாக்கா அரச்சு வச்சுப்பீங்களா செரி செரி
கொஞ்சமா அர ச்சு அந்த கள்ளப்பருப்பு உளுந்து கொஞ்சோ
உம் உம் கிட்டத்தட்ட மசாலா மாரிதா ஆ மு கொழம்ப மசாலா மாரிதா அரைக்கிறீங்க அந்த டைம்க்கு வறுத்து அரைக்கிறீங்க போலல்ல
ஆமா அது என்னா ஃப்ரெஷ்ஷா அரச்சாலு அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு அப்பா அரச்சு செய்யறது ஆமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அப்ப அரச்சு பண்ணுவோ அ ஆ ஸ்டாக் இருந்தாலு அது வேறடி டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட்டு மாறிடுது
ஆஹ்
உஹ்ம் அது மாரி அது கொஞ்ச நேர வந்து லெமன் போட்டுருவே கண்டிப்பா அதுக்கு அதுருக்க புளிப்பு டேஸ்ட் வந்து பசங்களுக்கு புடிக்கு கார இருந்தா கூட சாப்பிடுவாங்க உம் மத் மத்தபடி அது ஆன திக்கா வரமாட்து லேயர் அது மேல ருக்க லேயர் வருல்ல
அதுக் கொஞ்சோ மொளகாத்தூள் போட்டுக்கலால்ல
அரிசி மாவு அது மாரி ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா
அதெல்லாம் போட்டா டேஸ்டே போயுடுங்க நீங்க என்னங்க அப்டிச் சொல்றீங்க
உம் உம் உம். இல்ல கடையில எல்லானா இந்த மசாலா யூஸ் பண்ணுவாங்கல்ல வறுக்கற மசாலா
ஆமா
உம் உம் ஆஹ் யாஹ் ஆமா ஆமா ஆமா
ஆஹ்
வீட்ல செய்யறதுதான் ஆஹ் பெஸ்டா ஆனா அந்த கலர்ஸ்லாம் வராது கலர்னா அங்க கலர் பவுட்ரு அது மாரி போடுவாங்க அதனால வராது நீ வீட்டுல செஞ்சா உம்
நான் எப்டி வறுப்போனா அதுதான் வீட்டுல இருக்கிறதேதான் போட் டு கொஞ்ச நேரம் ஊற வெப்பேன். உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டா லெமன் வேனுனா ஊத்துவேன் இல்ல நானா நானா விட்டுருவேன்
செரி செரி செரி செ
எனக்கு வந்து ரொம்ப மொறு மொறுல்லா புடிக்காது தோச கல்லுல போட்டு லைட்டா அதுக்கேத் த எண்ணெ மட்டு ஊத்திட்டு எண்ண க எண் தோச கல்ல எண்ணெல்லா மீறாது நா வறுக்கு மோது கரெக்டா அப்பப்போ போட்டு அப்பப்போ கொஞ்சோ வெந்த பிறகு திரும்பி கொஞ்சோ ஊத்துவே அப்பளத்த வறுத் குறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவேனா வே அது பெருன்னா கருவேப்புல்ல இருக்குல்ல அது இருந்தா எடுத்து வச்சருவோ அதுல மீன் கொஞ்சோ ஒட்டாம வரு இந்த சங்கரா மீனுக்குல்லா இது போட்டா நல்லா இருக்கு நல்லாரு மீன்ஸ் சங் க்கராமீன்னுல்லா ஒட் டு பாருங்க நல்லா டக்குன்னு ஓடஞ்சிரும். அப்டியே இதா ஆயிடும் பாருங்க
அதுலியே தோல் எல்லா ஒட்டிக்கு ஆமா ஆமா ஆமா
அதுக்குதா வந்து கருவேப்பில்லய எடுத் து வச்சுட்டு அப்றமா மீன் எடுத்த அது மேல வச்சா திருப்பமோது ஈஸ் சியா திரும்பிடும்
ஓகே அத நீட்டா வச்சிருவீங்களா ம்
தூவிடுவ அந்த காம்பு இருந்தா கூட பரவாயில்ல அப்படியே வைக்கலாம அதுல வெச்சா ஒட்டாது நீங்கவெனா
ஆ எந்த மீனுக்குமா இல்ல அந்த ஆ ஆ சேரி ஓகேங்க பாருங்க வேலைய பாருங்க ஆ ஓகேங்க ஓகேங்க ம் பாய் குட் நைட்
குட் நைட் சா